வணக்கங
ம் நல்லார்க்கீங்ளா
நல்லாருக்க நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆஹ் நல்லாருக்கோமா என்ன பண்ணிட்ருக்கீங்க
என்ன பண்ணிட்டு இருக்க ஒன்னு இல்ல சும்மாதா
ஆஹ்
வேல எல்லா முடிஞ்சு ஒக்காந்து டிவி பாத்துட்டு இருந்தோ எனக்கு அப்டேட் ஆகம் இர்ந்துச்சி அப்டேட் ஆயிர்ச்சு ஆமா ஆமா ஆம்மம்மா ஆ ஆமாங
ஓ சேரி நல்ல விஷ்யொம்மா ம் ம் வேற என்ன பண்ணீங்க காலைல ந்து என்ன பண்ணிட்ருந்தீங்க என்னஸ்
காலையல பக்கத்ல வளகாப்பு நடந்து சா அவுங்ளுக்கு ஆஹ் அவுங்க மம்மி தாதியல்ல யாரு வர்ல பழைக் இருக்காங்க வா வடைக்கி இருக்காங்க ஒரு வீட்ல அந்த பொண்ணுக்கு‌ வளகாப்புங் ங்ளா செரி அப்டின் டு அவுங்க பக்கத்ல மூணு வீடு இருக்கும் அவுங்க எல்லாரு சேந்து வளகாப்பு போட்டோம்
ஹ சரி சரிம்மா
கு புலி சாதொ புதினா சாதோ நறைய சாதொ செஞ்சோ
நீங்களே வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு போனிங்களா
சு வளையல் போட்டு உட்டு எல்லா இது பண்ணி உட்
உம் யாரு இல்ல அப்டின் சொல்லிட்டு சுத்து வட்டாரத்துல இருக்
இருக்காங்க இருக்காங்க இப்ப யாரு வரல அஹ் செக்கண்டு கொழந்த யாரு பண்ணுவாங்களா என்னன்னு தெரில சரி நாங்க பண்ணு அந்த பொண்ணு ஆசப்படோ அப்டின்னு சொல்லிட்டு ஏழு முடிய போகுதா சேரி அப்டின்னு சொல்லிட்டு செய்யலா
முதலெல்லா மொதல் கொழந்தைக்கு மட் டுன்தா சீமந்தொஒ பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து தொடர்ந்து ரெண்டாவது கொழந்த மூணாவது கொழந்தையா இருந்தாலுமே சரி சீமந்தம் பண்ண ஸ்டாட் பண்ணிட்டாங்க எல்லா எடத்துலயுமே
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க ரெண்டாவது கொழந்தைக்கு பண்றாங்க
ஆமா சிலருக்கு வந்து முதல் கொழந்தைக்கு குடுத்த டேட்டுக்கு அவங்க சீமந்தொ வச்சுக்கலானு நெனைக்கும் போது முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டாவது பண்ணா பரவாயில்ல ஆனா இப்ப அப்டி கெடையாது ரெண்டாவது ம் தடவ உம் இருந்தாலுமே சரி மறுபடியு சீமந்தம் பண்றாங்க இது அது வெளிநாட்டுல அவங்க ஃப் ஆஹ் ஃப்ரெண்ட்ஸோட சேந்து பண்றாங்க அது அப்டியே இங்கயு ஒ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
உம் உம் உம் நீங்க என்ன பண்ணீட்டிருந்தீங்க
ஆஹ் நல்லுங்க இங்க காலையில இருந்து சமச்சு முடிச்சொ அவ்ளோதா இன்னைக்கு அதிகமா வேற எந்த வேலையு வெச்சுக்கல உம் நீங்க வேற ஏதாச்சு வேல பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல அ சும்மா வீட்டுலதா இருக்கீங்களா
ஆஹ் வீட்லதா ஹவுஸ் ஒய்ஃபுங்க ஆஹ் பைய ஒன்னு ஒன்னுங்க ஃபோர்த்து படிக்கிறானுங்க
ஆஹ் சரி சரி மா உம் நானு ஹவுஸ் ஒய்ஃப் தா நானு ஹவுஸ் ஒய்ஃப் தா அஹ் ஏ பச ங்க ரா பெரியவங்கம்மா ஹ டபுள் டிகிரி முடிச்சிட்டாங்க வேல தேடிட்ருக் காங்க
செரி செரி செரி செரி
உம் நீங்க என்ன பண்ணிட்ருப்பீங்க ஆஹ் டைம்ல பைய ஸ்கூல் போயிட்டான அதுக்கப்
இல்ல பம்போ வீட்டு்ல ஹவுசா ஹ ஹஸ்பண்ட் வந்து வீட்லதா இருப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு ஈவினிங் ஈவினிங்தா ஒர்க்கு ஆரம்பிக்கு சோ வந்து அது வரிக்கு ஒரு மார்னிங்கு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாரிதா படுப்பாரு படுத்துட்டு டென் டென் தேட்டி எந்திரிப்பாங்க எந்திஷ்ட்டு அப்டியே வருது மெ துவா ஸ்லோவா பிரஷ் பண்ணிட்டு பிரேக்பாஸ்ட் சாப்ட்டு அப்டியே படம் பாப்போ படம் பாப்பாங்க அப்டியே நானு சேர்ந்து படம் பாப் ப அது அதுக்குள்ள நா எல்லா வேலையு முடிச்சிருவ
ஆஹ் காலைலியே பைய ஸ்கூல் போறதுனால ஆஹ் காலைலியே சமையல் வேல முடிஞ்சிரும் பா
ஆஹ் ஆமாமா பாதி வேல முடிஞ்சிடு துணி துவைக்கிறதாந்தா அதுக் க்கு மேல போட்டு விட்டுட்டு வந்துருவ வாஷிங் மிஷின்ல அதுக்கப்றோ போயி எடுக்கும் காய போட்டா போது
வேற எதவும் புத்தகங்கள் படிக்கறது ஆஹ் நாயிருக்கா
ம ஆ அவனுக்கு சாப்பாடு வெஷ்ட்டு அவன் சேட்ட பண்றது அவ அது அப்றோ இல்ல இல்ல த்ரீ இயர்ஸ் ஆச்சு
ஆஹ் சரிம்மா
செம்ம சேட்டைங்க அவன்
உம் ஒரு குழந்தை நம்மளுக்கு ஒரு பெரிய தொண மா மட்டும்
ஆம்மாங்க ஆமாங்க கண்டிப்பாங்க
ம் எனக்கு நாங்களு வளத்தோ ஆனா அது கரெக்டா மூணு வருஷோ ந்தது ஏதோ உடம்பு சரில்ல்லாம நாங்க டாக்டர் கிட்ட காட்டினாலுமே அவங்களுக்கும் சரியா தெரியல இந்த சரியான ட்ரீட்மெண்ட் கெடைக் காம அது மூணு வருஷத்துலேயே எறந்து
உம் இவனுக்கு ட்ரிக்ஸ் வந்து இருக்குது இப்பதா போன வாரோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோ அப்புறோ மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு வரைக்கும் டேப்லட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தா இருக்கோ சாப்பிட்டுட்டு இருப்பே ஆ கொஞ்சு பரவாயில்லாம இருக்கு நாங்களுமே வளர்க்க மாட்டோ ஆக்சுவலி இவங்க வீட்டுல எல்லா அவங்க வீடல எல்லா ஆய தொடக்கூட மாட்டாங்க எங்க வீட்லியாவது எங்க அம்மா எங்க அப்பா என் தம்பி எல்லா வளர்த்துருக்காங்க அதனால நா எனக்கு எனக்கு இதுல கூட ஒரு இது இருக்கு பட் அவங்க வீட்டுல எல்லா சுத்தமா அந்த மாதிரி ஆ அந்த ஒரு மாரி இருப்பாங்கல்ல ஆ டாகுனா இது பண்ண மாட்டாங்க அது அலர்ஜி அப்படினு ஃபீல் பண்ணுவாங்கள அந்த மாரி அவங்க அது
என்னனு ஆ எனக்கு அம்மா வீட்டு்ல வளர்த்துருக்காங்க எனக்கும் புடிக்காது ஆக்சுவலா எனக்குமே வேணா அப்படினு தா இருந்தது ஆனா எ சின்ன பைய எடுத்துட்டு வந்துட்டா அதுக்கப்புறமா அது என்னோட தா அதிகமா அட்டாச்மெண்ட் ஆயி
அதுதா யாரு வேண்டானு சொல்றாங்க அதுதானே எங்க வீட்டுல வேணன்னு சொன்னாங்க பட் ட அவங்க கூடதா அட்டாச்மெண்ட் அவ அவ்வளா இது என்னதானா சாப்பாடு போட்டாலு நா கூப்ட்டா வர மாட்டா போய் கார்கடி ஒழிஞ்சுக்குவா ஏதாவது கொஞ்ச நேரம் மத்தியானம் தூங்குறாங்கனா ஆஹ் நைட் ஒர்க் இல்லையா கொஞ்ச நேரம் மத்தியானம் தூங்குவாங்கன்னா வாடா கட்டி போடுற நீங் உழைச்சிக்கிட்டே இருப்ப வாழ க த் கத்துக்கிட்டே கர்ப்பா யாராவது பதுசா வந்தா கத்துவா சரி பின்னாடி கட்டி போட்டுருவ கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் கொ பின்னாடி கொஞ்ச நேர க போட்டுருவே வர சொன்னா வர சொன்னா வரமாட்டா வர வர சொன்னா எகிட்ட வரவே மாட்டா அதுவும் அவங்க கூ ட்ட உடன்னே வந்துடுவா
இல்ல நீங்க எங்க ஒழிச்சு வச்சாலுமே சரி நம்ம வீட்டுக்கு யாராவது முன்பக்
ஆஹ் அது தெரியும் தெரியு தெரியு தெரியு இல்ல அப்பா அப்பா தூங்குத சைலன்ண்டா படுத்துக்கடா அப்படின்னா சைலண்டா இருந்துக்குவா
எங்க வீட்ல இருந்ததும் அது அப்படிதான் சாப்பிடுற நேரம் டைனிங் டேபிளுக்கும் வீட்டு மனுஷால் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட் டைனிங் டேபிளு கூட்டிகிட்டு போவோம் அது சாப்பிடுங்க அப்படின்னு வர சாப்டா சொல்லி வாய தா இல்லங்க அதுங்களுக்கான மத்தபடி எல்லாம் மெய் யோசிக்கும் அதெல்லா எங்கயாவது விட்டுட்டு நா ஒரு பத்து நாள் அம்மா வீட்டுக்கு போயிட் ட்டு வந்தேன்னா நா படிக்கட்டு ஏறதுக்குள்ளேயே அப்படியேஹ் துடிச்சிரும் அப்படியே வந்து சேறதுக்காக அந்த மாரி பண்ணிட்று இருந்தது அது இறந்து போனது எனக்கு ரொம்ப கஷ் சுமா இருந்த அதோட இடத்துல நிறைய பேர் சொன்னாங்க ஆஹ் நீங்க இன்னொன்ன கூட எ த்துட்டு வந்து வளங்க அப்படின்னு சொல்லிட்டு நா வேண்டாம் நா அதோட இடத்
இப்போ வேற நாங்க வேற அவங்க வந்து ஐ டில இருக்காங்க ங்களா அதனால என்னன்னா என்ன ப்ரா பிராப்ளம் நா அவங்களுக்கு ட்ரசா இருக்கு ஐ மீனு ஃபைவ் டேஸ் வர் பண்றாங்க ஃபுல்லா அதுனால சாட்டர்டே சன்டே இங்கு கொஞ்ச வெளிய போலா அப்டிங்கற மாரிதா இருக்கும் அவங்க ரிலீஃப்காக எங்காவது போலாம் அப்டின்னு சொல்லிட்டு பையனுக்கு லீவ் வந்தாலு அந்த மாரி தா வெளிய போவோ இப்ப அவனுக்கு ஆசதல் க்கே எங்களுக்கு அவ்ளா காசு ஆகுது அது இத ஏன்டா வாங்குனோ அப்படின்ட்டு இருக்குது இருந்தாலு பாவோ கடைசி வரைக்கு யார்கிட்ட
ஆமா இல்ல இல்லங்க அது வந்து ஏங்கி போயிடு அதுங்கெல்லா வந்து ரொம்ப ஏங்குங்க யாருகி கொடுக்கா
ஆ அப்படியல்ல குடுக்க மாட்டாங்க இல்ல இல்ல அத மாதிரி எல்லாம் இது இல்ல அதுதான் ஓ டை விட்டிட்டு போகும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால இனிமேல இதோட சீரோடா கடைசி சரிக்கு இப்ப வாங்க கூடாது அப்டின்னு சொல்லிட்டு இருக்கறோம்
எனக்கு மட்டு இந்த மாரி எங்க வீட் அம்மா வீட்ல ஒண்ணு வளத்தாங்க அது இருந்தது பத்து பன்னெண்டு வருஷம் அதுக்கு வந்து ஹாட் வீக்கு அடிக் கிடைக்கும் மாசத்துக்கு ஒரு தடவை பிட்ஸ் வரும் அதுக்கு நீங்க எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா நாய்க்கல்லாம் இப்படி எல்லாம் வரும்ட்டு ஆனா எங்க வீட்டுல இரு ஹாட் வீக் அதனால அதுக்கு ஃபிட்ஸ் வரும் அப்ப அப்டின் சொல்லிட்டு இருந்தாங்க அப்டி இருந்தாலே அதுக்கு வந்த உடனே அம்மா அப்படியே ஆட்டோ கூப்டுட்டு ஹாஸ்பிடலுக்கு ஓடுவாங்க ஒரு குயந்தைய பாத்துக்கிட்ட மாரிதா பாத்துங்க அதுவு தாங்க நாங்க எப்ப வாரத்து த்துல எப்பயோ மாசத்துல ஒரு தடவ போனாலுமே உள்ள போய் வாசப்படி உள்ள போயிட்டு அங்க இருந்து கூப்டும் உள்ள வாங்க அப்படின்ட்டு வெளியேந்து கூட கூப்டாது உள்ள தாண்டிட்டு அதுக்கப்பறமா உள்ளவாங்க அப்டின்னு கை எடுத்து அப்டியே கூப்டு ரொம்ப நல்லா இருக்குங்க அது நம்மளுக்கு ஒரு எனக்கு அது இருக்கும் போது வீட்ல ரொம்ப தொணையா இருந்தது எனக்கு நா தனியா கூட இருந்துப்பே அந்த மாரி இருந்தது அது ஆ நம்மளுக்கு வந்து ரொம்பப் பலமா இருக்கு அது வந்து
அப்ற உகே உகே அப்ற என்ன சமைப்பீங்க நல்லா
நா வந்து எல்லாமே சமைப்பே எனக்கு மீன் மட்டுந்தாமா தெரியாது
மீன் மட்டு தெரியாத ஏ மீன் மட்டு தெரியாது எது
எனக்கு மீன் சமக்க தெரியாது நாங்க வந்து இருக்கற்து ஆந்ரா இவங்க நா இருக்கறது ஆந்ராமா எங்க சை எங்க இதுல ஆ மீன் கடைக்காது அந்தளவு க்கு இப்ப இப்பதா கடைக்குது ஆனா இவ அ இவுங்ளுக் கல்லா அந்த அளவுக்கு மீன் பழக்கோ கடையாது அ நா வந் து அசைவமு நா சாப்ட மாட் ட ஆனா இவுங்ளுக்கு என்னன்ன தேவயோ நா சமச்சி குடுத்துருவ அ அ அ சாப்புறவ்ங்க நல்லாருக்குன் சொல்றாங்க எனக்கு தெரில அது நல்லார்க்குமா நல்லா இல்லியான்
சேரி சேரி சேரி சேரி சேரி இப்போ ஆந்ராலதா இருக்கீங்ளா
ஆமமா நாங்க அ பொற அம்மா வீடு மட்டுந்தா தமிழ்நாடு அப்பால்லா இருக்கற்து இங்கன்னா வய சின்ன வயசுல இருந்தே வளந்தது இது எல்லாமே ஆந்ரா தா
ஓகே ஓகே ஓகேங்க
ஆ இங்க ஒரே ஊர்லதா கட்டி குடுத்துட்டாங்க ஒரு பதுனஞ்சி நிமிஷத்ல நடந்து நா அம்மா வீடு அந்த மாரிதா இருக்கே நானு ம் ம் நீங்க வேற என்ன படிச்சிருக்கீங்க நீங்க
இருக்கே ஹச் ஆர் ஆ ஒர்க் பண்ணிட்ருந்த அப்றோ தம்பி பொறந்த னே வீட்டுட்ட இப்ப எயிட் இயர்ஸா வீட்லதா
அப்புடிங் அ அ சரி ம் ம் இப்பலா வேல கடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏ பெரிய பையனு வேல தேடிட்டுதா இருக்கா ஏதோ கடைக்கிதோ அது கடை கட்டு அப்டின்னு சொல்லி ஏ உங்களுக்கு மறுபடியு வேல செய்யுற ஐடியா இல்லயா
இல்ல தம்பிய பாக்குறக்கு உ நாங்க இப்ப மூணு வருஷொ ஆச்சு வீடு கட்டி இருக்கோ த்ரீ பி ஹச் கே அப்புறோ மெயிண்டன் பண் இருக்கு டாகு மெயின்டன் பண்றக்கு அப்புறோ எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு ஆக்சுவலி அதுனால அதுனால என்ன ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப என்னது ஹெல் இது ஸ்டெயின் இல்ல என்ன சொல்றது வீக் காயிறுவே ரொம்ப இது பண்ண முடியாது அ நா ஹெச் ஆர் ஜாப் ஃபுல்ல சுத்திட்டேதா இரு குனொ அங்க இங்கேன் சொல்லிட்டு எல்லா மெரட்டிட்டு எல்லா இது பண்ணிக்கிட்டு லேபர்ஸ கண்ட்ரோல்ல வெச்சுக்குட்டு எல்லா இது பண்ணிட்டு இருக்கோணு அந்த மாரி ஜாப்பு ஆக்சுவலி ஆஹ் அஹ்
யு உஹ்ம் ஆ எல்லாமியு ஜாயின் பண்ற மாரிதானே இரு
ஜாயின் பண்ற மாரி இல்ல அஹ் அவங்க எக்ஸிட் ஆகுற வரைக்கு நம்ம பொறுப்பு அவங்க என்ன பர்சனல் அவங்க பர்சனல் இருந்து எல்லாமே நம்ம கிட்ட தா இருக்கு சோ வந்துட்டு
ஹையர் பண்ணிக்கிறீங்கள்ல ஹெச் அதா அவங்கள ஹையர் பண்ணிக்கற் து எல்லாமே நீங்க ஹெச் ஆர் வேல தான உம் ஒருத்தர ஜாப்ல ஹையர் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாமே
ஆமா ஆமா ஆமாங்க ஃிரிஜ் ஃிரிஜ் அந்த மாரி ஆஹ் எண்டு வரைக்கு அ து மாரிதாங்க கால் நீங்க பண்ணுங்க நா கட் பண்றே உம்
சரிம்மா